ஒ
சொல்லு டி
சீப்பெல்லா கொழந்தைங்க தூக்கி எங்கெங்கோ போட்டுட் டாங்கப்பா தேடு தேடி அப்டியே ஒரு வழி ஆகுற நானு
அதய பாத்து வெய் வாயல கிது வச்சிட போதுங்க
வாயில வச்சா புண்ணாயிருன்னு சொல்லுவாங்க ஆனா நா வாயில வைக்கிறளவுக்கு இது பண்ண மாட்டா அவங்க அத எடுத்தா அங்க தட்டுறது இங்க தட்டுறது ஸ் சோஃபால புடிச்சு கீறி கீறி சோஃப் பல நூல் நூலா வந்து என்ன பண்றதுன்னே தெரில கொழந்தைங்க சேட்டையோ சேட்ட
சேரி நா அந்த ஃபங்க்ஷன் போகணு இப்ப தா அந்த கிரீம் போட்டுட்டு இருக்குற ஆனா அத போட்டு நம்ம ஃப் ஃபேஸ் ப்ரைட்டானதுக்கப்பறோ அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லா டார்க்கா தெரியுது இப்ப நா ஃபேஸ் ஆரு ரிமூவ் பண்ணிடுவனா ஃபங்க்ஷன் எப்ப நா ரிமூவ் பண்ண இருக்கன்னா வியாழக்கெழம ஃபங்க்ஷனு செவ்வா கெழம அந்தமாரி ரிமூவ் பண்ணா கரெக்டாயிருக்கு ஐப்ரோவு எடுத்துட்டு அப்போ இன்னு டார்க்கா தெரியுமே என்ன பண்றதுன்னு மட்டு யோ எதாச்சு ஒரு ஐடியா சொல்லே
எனக்கு ஒரு ஐடியாவு இல்ல நா வந்து உனக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் மறைக்கறக்கு கன்சீலர் வாங்கி யூஸ் பண்ணுவே நா அது ரொம்ப உனக் கு ஆ மே கன்சீலர் யூஸ் பண்ணம்னா அது தெரியாது டார்க் ஸ்பாட்ஸ்லா மறஞ்சி
எனக்கு ரொம்ப வேர்க்கு ம ல்ல அது அப்டியே ஸ்டேவா இருக்குமா இல்ல வேர்த்து ஊத்திடுமா
தொடச்சாதா போகு அது போட்டு அழுத்தி தொடச்சாதா போகு சும்மா டேப் பண்ணி எடுத்தா வர் நா வச்சிருக்கே நா வச்சிருக்கே அது கொஞ்சோ எடுக்க முடியாது து அது குட்டி குட்டியா பேலட்டா இருக்கு
ஹு நா இந்த பங்க்ஷன் போயிட்டு நீ எந்தனைக்கு அதுக்கு மொத நாள் தான ஆ இருவத்தி அஞ்சு என்ன பங் ஷன் ஒனக்கு
இருவத்தஞ்சுதா அந்த வீட்டுதுக்கு போவோனல்ல புண்ணியோஜன இதுக் கு போயிட்டு முடிஞ்சா வெளியே போலானு சொ சொன்னாங்க சப்போஸ் கன்ஃபார்ம் ஆய் ச்சுனா அங்க போயிருவ ம் நானு எங்காச்சு போனா எனக் கருவளையத்த மறைக்குறக்கு எனக்கு வேற ஒன் ஒண்ணுமே இல்ல அந்த கன்சீலர் வச்சுதா நா ஓட்டிட்டு இருக்க ரொம்ப அஃபார்டபுள். நா வேணா அம்ச்சுடுற போட்டா வந்துரு உடனே வந்துரு எப்டி யூஸ் பண்ணணும்ங்கறது நா சொல்லித்தர் த அந்த மாரி யூஸ்
ஆ சேரி கண் ஃபவுண்டேஷ் ஷெல்லா வேணா இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறே
உம் இது ரொம்ப நல்லா இருக்கு சூப் பரா இருக்கு
எனக்கு அந்த கன்னத்துல இருக்கறது மட்டும் மறஞ்சாப் போதும்ண்டுருக்குது. ஆஹ் டார்க் சர்க்குள் கூட எனக்கு இருக் இல்ல. அந்த பிம். பில் வந்த அந்த மார்க்கு மட்டு இருக்கு. அது எப்டி போக்கறன்னு தெர்ல தண் தண்ணியு நா நெறைய குடிச்சுட்டே இருக்கே குடிச்சா போயிரு ன்றாங்கன் ட்டு அது என்ன பண்றதுன் தெரியல.
நா வேற தண்ணியே குடிக்கிறது இல்ல இப்பல்லா என்னதா நா பண்ண போறனோ தெரியல. தண்ணியே சாப்பிட்டு குடிக்குறது இல்ல. தண்ணி குடிச்சாதான ஒடம்புக்கு நல்லது ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடி
குடிக்கணும் உக்கும்.
ஆனா எங்க குடி.
குறைஞ்ச பச்சோ மூணு அதுக்கு மேலதான் குடிக்கணுமே.
சேரி ஏதோ ஒன்னு. பண்ண வேண்டியதான் உக்கும். பிரியாணி அரிசி எல்லாம் போட்டு செய்யக் கூடாது.
பாடு சாப்.
உம். சாப்பாட்டு அரிசிதா போட்டு.
சோ. போன வருஷம் இந்த கெடாவெட்டு க்கு எங்க வீட்டுல தான் ஆடெல்லாம் கட்டி போட்டுருந்தாங்க மல்லிகை ஜாமா காய்கறி எல்லாம் எங்க வீட்டுலதான் மொத நாள் எல்லாமே வெச்சிரு ங்க இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு அ மொத்தமா வாங்கிட்டு மொத நாள் போய் அடுத்தத்துல கால எடுத்துட்டு போயிட்டாங்க காலையில் எடுத்துட்டு போயிட்டாங்க சமைக்கிறதுக்கு ஆடுதான் மூணு நாள் என்னமோ இங்க இருந்துச்சு இது ஆபீஸ்ல இருக்கிறவர்கள் எல்லாம் இங்க வந்து அவங்களே கொண்டு வந்த அந்த முட்டகோஸ் தோள் கொத்தமல்லி அந்த மாதிரிவே ப்பல்ல எல்லாம் போட்டாங்கடி வேப்பரம் வந்து கடைசி நாள் போடல அந்த கறில வந்து காசப்ப எறங்கிரும்ன்ட்டு கடைசி நாள் வேப்பல போடல மத்த ரெண்டு நாளுமே வேப்பில முட்டைக்கோச தோளு கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு ஆடு வெட்டனாங்க ஆமா அது அத்தன புழுக்க போட்டு வெச்சிருந்துச்சு நான் ஃபுல்லா கிளீன் பண்ணனா ஆள் வருவாங்க கிளீன் பண்றக்குன்னு சொல்லிட்டு யாருமே வரல எனக்கு அவசணர் திடீர்னு வந்து தரும் என்ன பண்றது நமக்கே டைம் சரியில்ல இப்படி பண்றீங்க அப்படின்ற வாரு நானே ஃபுல்லாக்ளீன் பண்ணு கிளின் பண்ண முன்னாடி முன்னாடிதா அது ஒண்ணு மட்டு கட்ட அவுத்துட்டே இருக்கு ஒண்ணு கட்டோடயே இருக்கு எனக்கு அந்த கட் அவுத்தது தா எனக்கு பிடிக்கு ஆஹ் அதுவே அந்த கட்டுக்க அது சனல் கயிறு மாதிரி கட்டிருந்தாங்க அதை வாய் வச்சு கடு கடிச்சு கடிச்சு கட் பண்ணி உட்டுட்டு எனய கூப்ட்டுக்கிட்டே இருக்கு நா உள்ள உட்காந்துருப்பேன்னா கத்திக்கிட்டே இருக்கு நா போனதுக்கு அப்புறம் என்கிட்ட கொஞ்ச நேர விளாண்டுட்டு போய் சாப்பிடு போய் தூங்கு தண்ணி குடினு நா சொல்றதெல்லா கேட்டு ச்சுடி அது அதைய கூட்டிட்டு போம்போது தா எனக்கு ரொம்ப ஆமா அதே கூட்டிட்டு போம்போதுதா எனக்கு ரொம்ப கஸ்டமாயிடுச்சு அடுத்தலா எனக்கு சாப்புறக்கே ஒரு மாறி இரு துச்சு ஐயோ நம்ம வீட்ல இருந்துச்சே மூணு நாளுங்றா மாரி எனக் எனக்கு ரொம்ப எனக்குன்னா ரொம்ப புடிக்கு மட்டன்ல்லா எனக்கு அடுத்த நாள் அது சாப்புட்றக்கே க க எனக்கு ஒரு மாரி கஸ்டமா இருந்துச்சு தின்னுட்ட தின்னுட்ட தின்னுட்டு எங்க அம்மா வீட்டுக்குல்லா ப பார்சல் பண்ணி கொண்டு போயிட்டே ஃபன் நீ வரவே இல்லையே ஏ நீ வர்ல போன டைமு
என்னை கூப்பிட்டு வரல
நா அன்விகாவ கூப்ட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுட்டு அப்டியே போனோ நாங்க மத்தியானமா அவுங்க எல்லா வேலையு அங்க முடிச்சுட்டு திருப்பி வந்து ட்ரெஸ்ஸெல்லா மாத்தி நாங்க ரெண்டேரு ஒரே கலர் ட்ரெஸ்ஸு அந்த ஷ்ஷர்ட் கலர்லயே நா டாப் போட்டு போயிட்டு ஃபோட்டோலா புடுச் ட்டு சாப்ட்டுட்டு அப்றோ கெலம்பும் போ து அங்க அந்தம்மா இருக்கும்முல ச ப்ரவைசரமா அதுக்கு அது பையனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனும் பாத்தரோ வேணுனுச்சு அப்றோ ஏ வீட் ட்லருந்து பாத்திரம்லா எடுத்துட்டு போயி ரிட்டன்னு ஆட்டோல வந்தே ஆட்டோல எல்லா கூடலா இவ்ளோ சாப்பாடு பிரியாணி எல்லா எடுத்துட்டு வந்து அப்படியே பேக் பண்ணி எங்க வீட்டுக் கெளம்பிட்டே ஏன்னா இவுங்களு நைட் லேட் டாகு டென்ட் சேர்லா போட்ருந்தாங்க அதெல்லாமே எடுத்து போடணு எடுத்து குடுத்துட்டு நா நைட் எப்டி பதினோரு மணி ஆயிரு அடுத்த நாள் கால்ல அஞ்சு மணி போனோ நாங்களா நா என்ன பண்ணிட்டே சரி சனி ஞாயர் இந்த மாரி தா எட நாளுப் தா சேரி நா வீட்டுக் போற அங்க போற பேஸ்ட்தா இங்க இத்தன இருந்துன்டு நா கொண்டுப் போயிட்டு ஆட்டோ புக் பண்ணி எல்லாமே எடுத்துட்டு அங்க போயிட் டே நான் ப்பதானே தங்கச்சி கொழந்த பெறந்து எங்க அம்மா வீட்டுல தானே அவுங்க இருந்தாங்க உம் இதாங்க ச்சி தங்கச்சி ஹஸ்பண்ட்டு எயா நம்பி
உம் எங்க அம்மா வேர வேலைய மாத் தரன் சொல்லி
ஆமா இன்டர்வியூ போனாங்க
மா இன்டிரியூ போய் அந்த வேல வந்து கூப்புட்றேன்னு சொல்லியிருக்காங்களாமா திங்க கிழமைக்கு மேல கூப்பட்றங்கன்னு சொல்லிருக்காங்களாமா எங்க அம்மாக் தெரி திங்களுக்கு மேல தானே சேரி இந்த மந்த் மட்டும் இப்ப போயிட்டு இருக்க பக்கமே போயிட்டு சேலரி எல்லா வாங்கிட்டு து அதுக்கப்பறமா நின்னுட்டு இங்க ஜாயின் பண்ணிக் களா அப்டி சொல்லிட்டு பண்ணி இருக்கறாங்களாமா சேரி ப்ப அப்புறோ இந்த சேலரி வந்ததுக்கு அப்புறோ போய்க்கலா
ம்
சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க ஆல்ரெடி இங்க பழைய வேல செய்ற எடத்துல ஓ உன்னியு ஒரு மாசத்தோட சேலரி பெண்ட் டிங்ல நிக்குதாமா எங்க அம்மா இப்படி இப்படி லேட்
ஏ அப்டி பெண்டிங் வச்சிருக்காங்க
கௌண்ட்ஸ் வந்து அவ்ங்களோட இது ஃபுல்லா பாக்குறாங்களாமா அதனால கொஞ்ச எல்லாத்தோட சேல்ரியு பெண்டிங் வச்சிருக்காங்களாமா ஆனா குடுத்துருவாங்களாமா அப்டின் சொல்லிருக்காங்கன் செரி ஓகே வெயிட் பண்லா அப்டின் வெயிட் பண்றாங்கோ அங்க இப்டி லேட்லா பண்ண மாட் டாங்க குடுத்துருவாங்க இப்ப என்னனா எடைல ஒரு ரெண்டு கான்ட்ராக்ட் மாறிட்ச்சு எங்க அம்மா போ தம்பளம் உங்களது வேற கான்ட்ராக்ட் இந்த மாச சம்பள குடுக்கப் போறது வேற கான்ட்ராக்ட்
ஆஹ
அதுனால அதுவு ஒன்னு சரி ஓகே வேல ரொம்ப ஜாஸ்தி சண்டே எல்லா லீவே குடுக்க மாட்டாங்க அப்புற ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு இப்ப கேட்ருக்க பக்க வந்து சண்டே கம்பல்சரி லீவ் இருக் கு வந்து சாட்டர்டே வ ஆ ரெண்டு சாட்டர்டே வேலை, ரெண்டு சாட்டர்டே லீவ் கெடைக்கு ஒரு கவர்மெண்ட் காலே எல்லாத்துக்குமே லீவு
ம் ஆஃபிஸ் ஒர்க்கா
ஆ இல்ல இல்ல அவுங்க வேற ஏதோ வேலை சொன்னாங்க எனக்கு என்னன்னு எக்ஸாக்ட்டா தெர்ல நா கேட்டு சொல்றே
ஆ அவங்களுக்கு ரெஸ்ட் வேணு ல்ல இந்த மாரி லீவ் கெடைச்சாதா ரெஸ்ட் எடுக்க முடியு
ஆமா அவுங்கனால லீவ் இல்லாம வேலைக்கு போயி ரொம்ப டயர்டு ஆயி ட்டாங்க நேத்து நைட்டு எங்க அண்ணா வீட்டுக்கு இப்ப வந்து ஒ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியே போனாங்கடி ஊருக்கு ஒரு ஜோலியா போகும்போது எ கொழந்தைங்க ரெண்டு பேரும் பாத்தாங்க பாத்துட்டு அப்படியே மே அவுங்க கரெக்டா கிளம்பிட்டாங்க. எல்லா நெறயா பேர் ஃபேமிலியோட போறதுனால நின்னு பேச முடில. எல்லாரு அப்புறோ நின்னு வேடி த்து பாக்குற மாரி இருக்குல்ல சொல்லிட்டு சரி நா வந்து பாக்கறன்னு சொல்லிட்டு போயிட்டாங்ளா. அதனால நா கே காம வந்து இங்க இவங்க ரெண்டத்தயு பாத்துட்டு அப்புறோ மறுபடி கிளம்பி போனாங்க.
சேரி, சிப் இப்பதா வந்தாங்களா? ரெண்டு நாள் அங்க தேவா
ரெண்டு நாள் அங்க ரொம்ப முக்கியமானவங்களோடது.
ஆஹ் ஹா
ட்டாங்க அம்மா அப்பாவு போனாங் ஆனா அவங்க தங்கல. போயிட்டு ம் பாத்துட்டு வந்துட்டாங்க அவ்ளோதா நான் நா எனக்கு ரெண்டு பேரு ஒடம்பு செல்லாதனால போகல இல்லனா நானு போயிர்க்க வேண்டியதுதார்
அதுதா நீயே போல
ந போ முடியாது
ஆஹ்ம்
நானு போ முடியாது எங்க வீட்ல உன்னொரு ஜோலி ஆய்ச்சா
ஆஹ்ஹ சேரி சேர் சேரி எ ஹஸ்பண்டு இந்த மாசோ ஃபுல்லா லீவே போடல ஒன்னா தேதி அந்த சந் வண்ட்ட அடுத்த நாள் லீவ் போட்டதா அதனால இன்னி வரைக்கு லீ போல்ல இப்ப வந்து இருவத்தஞ்சந் தேதி அந்த பங்க்ஷனுக்கு தா லீவ் போடனு ந இ எப்டியாச்சு சொல்லி ரெண்டு நாள் லீவ் ஒரு ரெண்ணால் லீவ் உடன் கேக்லான்ட்டு இர்க்க டவ்ட்டு தா ஆனா கேட்டு பாக்கணு உம் உம்
சேரி ஆன சேட்ட பண்றாங்க ரெண் பெருமை குழந்தைக
அத தூங்குறக் எப்டி அமைதியா இருக்கு பாரு தூங்குனதூ ம் ம் உ ஹஸ்பண்ட் வந்தாச்சா லேட் ஆகுமமா இன்னைக்கி
தெரில ஏத அத பத்தி ஒண்ணுமே எனக்கு தெரில எப்டி வருவாங்ளோ என்னமோ ஒண்ணுமே நா கேக்கல இன்னு
உம் சேரி விடு அத பேசிக்காத
ஆமா
நைட்டுக்கு தா ஏதாச்சு சமைச்சரணு எனக்கு எப்படா என் வீட்டுக் கேஸ் வரும்டிர்க்குது என்ன பண்ண முடியு கேஸ் இல்லாட்டி இல்லடி ஸ்கூல் இருக் கில்ல அவளுக்கு அது ஒரே அடுப் ப்ல இதுல மாத்தி மாத்தி அந்த ரெண்டு பாத் தரந்தா வெக்க முடியுது கழுவி கழுவி யூஸ் பண்ண ஆனா இதுவு நல்லா இருக்கு பாத்தரோ சேராம இருக்குன்னு வெயி கழுவி கழுவி அதவே குக் பண்ணிட்டு எனக்க இன்னிமேதா இத் இது மூணு அடுப்புமே இது பண்ணி வைக்கணும் நான் கர இது கரண்ட் அடுப் இப்ப யூஸ் பண்ணிக்க கொனுனு பாக்கறேன் கேஸ் ரெண்டு இருக்கா ரெண்டு அடுப் ப்பு இருக்கு சாப்பாடு வடிக்கிறதுக்கு வந்து கரண்ட அடுப்பு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறே
ரொம்ப பாதிச்சிருக்கீங்க
ஆமா கண்டிப்பா ஆனா எனக்கு இதுவே ரெண்டு மாசம் வந்துருச்சு பாரு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுல வத்தப்போ இருந்ததுதானே இது அப்ப என் மாமியார் கொண்டு வந்துச்சல ஒரு சொன்னல என்னடிா அது ஆஹ அதுதான் இப்பதான் இருந்திருக்கே இவ்ளோ நாள் வந்ததே பரவாயில்ல நானு ஏ ஹஸ் பேண்ட் மட்டும்தான ஏய் பரவாயில்ல நான் டெய்லி சமைச்சே இத்தனை நாள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அவன் என்னைக்கிடி நீ டெய்லி சமைக்கிறாங்க ராண்டி நான் உங்கிட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன் என்னென்ன சமைக்கிற எல்லா மே டெய்லி நீ சமைக்கிறியா என்னைக்கு நீ டெய்லி சமைச்சிருக்கற அப்படினு
பாரே ஆ ஆஹ் இத சான்ஸ்ன்னு ஸ்கோர்
ஸ்கோர் பண்றாங்க நான் சேரி வேணா பேச வேணானு விட்டுட்டே என்ன என்னத்த போய் பேசுறது உம் உம் அப்புறோ உடனே எங்க அம்மா க்கு பிரச்சனையாயிரு
ம்கு
தீ நம்ம அம்மாவ்வச்சுதா நம்ள இது பண்றாங்க தெரியுமா
உம் நமக்கெதாது பிரச்சன வந்ச்சுனா பாவொ அவங்கதா கஷ்ட்
கஷ்டப்படுவாங்க இதுக்குன்ட்டு நம்ம அமைதியா போயரணு
ஆஹ் ஆமா பாப்போ ஏதோ ஒண்ணு குழந்த வேற எந்த்ரி